தா
கேக்குது சார் சொல்லுங்க
ஆ சொல்லுங் மேம்
என்ன பண்ணிட்ருக்கிங்க
நா சும்மா அப்டியே லையிங் மேம்
ஏ சார் ரொம்ப டயர்ட் ஆயிட்டிங்ளா பேசி பேசி
பேசி பேசி எல்லா டயர்டாக மாட்டோ
ம்
பேசுறதுனா மணிக்கணக்கா கூட பேசலா
அது செரி
ம்
ம் ஓகே சார் ஆ இ
உடம்பெல்லாம் சிவப்பு
ஹ
ஹலோ
ஆ ஆ ஆ
உடம்பு ம உடம்பெல்லாம் சிவப்பு ஆனால் அவன் தலை மட்டும் பச்சை அது என்ன
மிளகாய் ம்
இல்லங்க
இல்லயா
ம் ம்
சரி ஃப்ரூட்ஸா வெஜிடபிள்ஸா
ம் அது நீங்க டெய்லி யூஸ் பண்றது தான்
அ வா மொளகா தானே
ம் ம்
வேற என்ன அ தக்காளி
கரக்ட் மேம் இப்ப கரக்ட்டா சொல் ட்டீங்க அ
யோசிச்சேன் கெடச்சிருச்சு நெக்ஸ்ட் கொஸ்டின்
மழைக் காலத்தில் பிடிப்பான் அவன் யார்
கொட
ம்
அம்பர்லா
ம் ம் மழை காலத்துல மட்டுந்தா அது வரும் அது என்ன சூப்பர் மேம்
எப்புடிதானோ
ஈஸியான கொஸ்டின்ஸா கேட்டிருக்கன்னு நெனைக்கிறன்
சரி காம்ப்ளிகேட்டடா கேளுங்க
ஓகே மேம்
சாட் ஜி பீ டியா கிடைத்து விட்டதா தம்பி அந்த லொகேஷன் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது
அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவழிப்பாள் அவள் யார்
ம் வெங்காயோ
கரெக்ட்டு சேரி இப்ப நீங்க எது சொ சொ கேளுங்க இல்லன்னா எதா சொல்லுங்க
இல்ல எனக்கு தெரிஞ்சு யாரு இந்த மாரி கால்ஸ் பேசிருக்க மாட்டாங்க
ஏ மேம்
ஆமா என்ன பண்ணிக்கிட்டுருக்கோ ரெண்டு பேரு மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு வெளாண்டுகிட்டு இருக்கோ
ம் மேம் ஒரே நிம்ஷோ லைன்லே இருக்கீங்ளா
என்னாச்சு
ஒரே நிம்ஷோ ஒரே நிம்ஷோ இருங்க
ஓகே
மேம் கேக்குதா ஆ ஆ சொல்லுங்க மேம் அர்ஜெண்டா ஒரு கால் வந்துச்சா அதா
ஓகே ஓகே
நா பேசுனது உங்களுக்கு கேட்டுச்சா
இல்லையே
ஓகே ஓகே
ஏ என்ன வண்ட்டு வந்தீங்க
இல்ல நா அந்த கால்ல பேசினது உங்களுக்கு கேட்டுச்சா அப்டின்னு கேட்டே
கேக்ல கேக்கல
ஓகே ஓகே மேம் சொல்றே மேம் நீங்க ஏதோ சொல்லுங்க மேம் நானேதா பேசிட்டுருக்கே வாய் வலிக்குது எனக்கு
வாய் வலிக்குதா யாரோ சொன்னாங்க பேஸ்னா எனக்கெல்லா வாயே வலிக்காதுன்னு
அது யாரு இல்ல நாந்தா சொன்னோ ஆனா இப்ப வலிக்குது
அது செரி நா என்ன கொஸ்டீன் கேக் ஆ
ம் ஆ
வெள்ள தட்டுல கருப்பு முந்திரி என்ன
வெள்ள தட்டுல கருப்பு முந்திரியா
ம் ம்
இருங்க யோசிக்கிற
யோசிங்க யோசிங்க நல்லா யோசிங்க
ஹலோ அக்கா
குழு குழு எல்லா அ செரி பாடி பார்ட்ஸ்
பாடி பார்ட்ஸ் கையா
இல்ல
கண்ணு
ம்
கரெக்டா ஓகே
சேரி இன்னொரு கொஸ்டின்
ஆஹ்
ரோஸ் கலர் மாளிக ஓகேவா அதுல ஸ்வீட்ஸ் கார உப்பு நெறய இருக்கும் என்னென்னமோ இருக்கும் ஆனா அது வந்துட்டு ஒயிட் கலர் கேயட்டுனால க்ளோஸ் பண்ணியிருக்கு
ஓகே
சேரி ஏதாவது கெஸ் பண்ணுங்க
கலர் மாளிக ரோஸ் கலர் மாளிகயா
ம்
பார்க்கா
இல்ல
ஏதாவது குளு குடுங்க மேம்
பாடி பார்ட்ஸ்
அதும் பாடி பாட்ஸா
ம் அவ்ளோ சீக்கிர அத பாக்க முடியாது
ஹார்ட்டா
இல்ல நோ
லிவர்
இப் இல்ல லிவர் எப்பிடி காரோ, உப்பு எல்லாமே வெச்சிருக்குமா
ஆ தெரில மேம் நீங்ளே சொல்லுங்க
வாய்
ஓ வாயா
ம்
ம் ம்
நம்ம என்ன சாப்ட்டாலும் நாக்கு தா வந்துட்டு ருசிச்சு சொல்லு சோ எல்லா ப்ராசஸு அங்க தானே நடக்கு
ஆமாமாமாம்
ம்
ஒரே நிம்ஷோ இருங்க உங்களுக்கொரு கொஸ்டீன் இப்போ
ஓகே
கடலில் கலக்காத நீர் யாரும் குடிக்காத நீர் அதென்ன
கண்ணீர்
ம் ஈஸியா சொல்றீங்ளே எல்லாமே
வேற வேற நீங்க வந்து தேடிக்கிட்ருக்கீங்க போல தேடிக்கிட்ருக்கீங்களாக்கு
கீழயும் மேலயும் மண் நடுவிலே அழகான பெண் அது என்ன
கீழயு மேலயு பெண்ணா
மண் மண் நடுவுல பெண் அது என்ன
பொட்டேட்டோவா ம் பீட்ரூட்டா
ஆ ஆ
வேறென்ன க்ளூ
மண்ணு ஆ இன்சைட் த சேன் தா க்ரோவாகு ம்ம்
ஸ்வீட் பொட்டேட்டோ லேடிஸ் பிங்கரா லேடிஸ் பிங்கர் மேல தான வளரு
ஆமா ஜென்ஸ் பிங்கர்னானு
இல்ல எனக்கு புரியல
சும்மா சொன்னே காமெடி காமெடி இது
ஒரு நிமிஷோ எனக்கு கால் வருது கால் கட்
ஆ அ கூப்புடுங்க கூப்புடுங்க ஆ